ஹலோ அக்கா கேக்குதா
ஹலோ ஆ கேக்குதுடா என்ன பண்ற
நா ஆஃபீஸ் முடுச்சுட்டு இப்ப தா வீட்டுக்கு வந்தே நீங்க என்ன பண்றீங்க
ஓ ஓகே ஓகே நானு எல்லா வேலையு முட்ச்சுட்டே வெயிலு ஓவர் வெயிலா இருக்குது ஒரு நாளைக்கி நாலு மட்டு குளிச் ச்சாலு அந்த உருக்கமே போக மாட்டேங்குது ஒரே உப்பஸ்மாவே இருக்கு
ஆ கரெக்ட் தா இப்போ நம்ம ஊர் சைட்லா நல்லா வெயில் அடிக்குது நூறு டிகிரிக்கி மேல போயிட்டு ருக்குது நம்மளு சமாளிக்கவே முடியமாட்டேங்குது
எத்தன தடவ தண்ணி குடிச்சாலு தாகமு அடங்க மாட்டேங்குது
ஆ கரெக்ட்டு தண்ணி குடிச்சிட்டே இருக்கணு ஒரு நாளைக்கி அஞ்சு லிட்ரு ஆறு லிட்ரு குடிச்சாதா இந்த வெயிலு சமாளிக்க முடியு போல்ருக்கு
ஆமா அந்த எந்த அளவுக்கு தண்ணி குடிச்சாலு வந்து நம்ளுக்கு வந்து தாகமு அடங்குது இல்ல அதே மாதிரி நம்ம அ இன்னொன்னு அ சூடு முடிச்சுக்குது கொஞ்சோ வெயில்ல வந்துட்டு நம்ம நல்லா அழஞ்சுட்டு வந்ட்டோ ஒழுங்கா தண்ணிய இல்ல அப்டின்னாலும் சூடு புடிகலா
ஆமா என்ன பண்றது வெயிலு நெறையா தே நம்ம ஃபுட்டுல்ருந்து தண்ணி அதுக்கப்றோ வெளில போனா சன்ஸ்கிரீனு இந்த மாரி நெறையா ப்ரிகாஷன் எடுத்தா தான் இந்த வெயில்ருந்து கொஞ்சோ தப்பிக்க முடியும் போல்ருக்கு நீங்க என்னன்ன ஏதாவது நீங்க என்னன்ன எக்ஸ்ட்ரா
ஆமா
பண்ணிட் இருக்கீங்க இந்த வெயில சமாளிக்கிறக்கு
ஒன்னு ஹா ஒண்ணு என்ன அப்டின்னா இத்தனாளா வந்து காமன் சாப்பாடுனா வந்து இந்த வெயிலுக்குன்னு ஒதுக்கப்பட்டது போல இந்த வெயிலுக்குன்னு இப்பதா வந்து கமதா ப்படு வந்து இது வேண்ணா அது குடிச்சக்றது
உனக் களி கிளறனாலு அப்டி ஒரு ரெண்டு நாள் வெச்சுட்டு மோர் மோர் நல்லா சிலுப்பி மோரோட குடிச்சோம்னாலு கொஞ்ச நல்லதா
ஆமா ஆமா
ம் மோர் கொஞ்ச சிலிப்பி வெச்சிக்ரது அப்ற மோர்ல வந்துட்டு போனா கொஞ்ச கலக்கி உப்பு போட்டு அப்டி கொஞ்ச வந்து குடிச்சுக்றது
ம் ம் ம்
அது போக வந்து ஆ நம்ம தோட்டத்துலேயே எலும்ச்சங்க இருக்குதா எலச்சங்க அப்பப்ப அப்ற இல்லினாலு எங்கேயாவது போனாங்கன்னா வாங்கிட்டு வருவாங்க
ம் ம்
எழும்ச்சங்கால வந்து ஜூஸ் போட்றப்போ கொஞ்ச வந்து ஏலக்கா இல்லைன்னா வந்து புதினா கொஞ்ச உப்பு கொஞ்ச சக் கர அதெல்லா போட்டு கொஞ்ச நல்லா இது பண்ணி
ம் கரெக்டு கரெக்டு ம்
கொஞ்ச இந்த காலத்துல்லா ஒரு டம்ளர் போது அப்டிங்ற மாரி தோணு இது இப்போ கொஞ்ச வந்து வெய்ல் கால ஓவரா இருக்கிதுனால எல்லாருமே ஒரு டம்ளரக்கு ரெண்டு டம்ளர் ஜூஸ் குடிக்கிறதா இருக்குது
ஆமா ம் இந்த வெயல கண்ட்ரோல் வெயில் இருந்து சமாளிக்கிறக்கு ஏதோ ஒரு ஃபார்ம்ல லிக்விட் ஐட்டம்ஸ் எடுத்து டே இருக்க வேண்டியதா இருக்குது ஜூஸு கூளு அப் தண்ணி அந்த மாரி ஏதாச்சு ஒண்ணு
ம் அங்க எதா சாப்பாட்ல்லா அந்த மாரி பண்றீங்ளா
ஆ இங்கேயு கம்ப சா கம்பு கம்பு சாப்பாடு செய்வாங்க
அ
கம்மங்கோல் ஆஃபிஸுக்கே கொண்டு போய்ட்டு இருந்தே ஒரு அர லிட்டர் பாட்டில் ஊத்தி அப்டியே இவ மதிய ஒரு பத்து பதினொரு மணி பன்னெண்டு மணி அந்த டைம்ல குடிச்சக்கிறது அதுக்கப்றோ சாப்பாடுமே மேக்சிமம் அதிக பட்சம் தயிர் சாப்பாடே கொண்டுட்டு போய்க்கிறது அதா மதியான அதா நல்லாவு இருக்குது அதுக்கப்ற வேற என்ன தண்ணி தண்ணி ஃபுல்லா குடிச்சுட்டே இருக்கறது ஒரு நாளைக்கி ஒரு லிட்டர் பாட்டுல் ஒரு மூனு பாட்டுல் நாலு பாட்டுல் போயிரு
ம் ம் அதா அதா அதா அதா
அப்பறம் பெருசா வெளில இங் வெளில போரத அவாய்ட் பண்ணிக்கறது அப்படியே போற மார் இருந்தாலு ஹெல்மெட் போட்டுக்ட்டு சன்ஸ்கிரீனர் வாங்கி வெச்சு அதே போட்டுக் வேண்டிதா அ அதுவு வெளில கொஞ்சோ ரோட்ல மர இருந்துச்சுன்னா பரவால்ல மர இல்லாத ரோட்லிலா போயிட்டோ ஒரு ஹைவேலலா போயிட்டோனா அப்டியே மூஞ்சி எல்லா ஃபுல்லா தீய வெச்சு தீய்ல அண காட்டற மாரி இருக்குது
அதா அதா ஆ அது கரக்ட்டுதா கரக்ட்டுதா இன்னோன்னு நாளைக்கு ரெண்டு மூணு மட்டு குளிச்சாலு ஒடம்பு உஷ்ணமே கொறையறதுல்ல
ஆமா அ இருக்கு என்ன பண்ணாலு அது ஒரு மாரி ஹீட்டாவே இருக்குது
ஆமா ஆமா ஆமா எங்க கெணத்துக்குள்ள வேணா நம்ம இது த்து கெணத்துலே குளிச்சுட்டுருக்க முடியாது
ஆமா சான்ஸ் கெடைக்கற டைம்ல வேணா போய் கெணத்துல குளிச்சுட்டு கெணத்துல குளிச்சா கொஞ்சோ அது டெம்ப்ரேச்சர் கொறையு
ஆமா
அப்பறோ இது தண்ணீல வந்து இந்த சப்ஜா சிடுருகுதுல்ல அதல்லா போட்டு போயிருவ வாட்டர் பாட்டுலுக்குள்ள அது கொஞ்சோ கூலிங்காமா சப்ஜா சீட் குடிச்சம்ன்னா அந்த ஹீட்டு கொஞ்சோ கண்ட்ரோல் பண்ணுன் சொல்லுவாங்க சோ அதனால வாட்டர் பாட்டுல்ல போட் டா சப்ஜா சீடு அந்த ஊற வச்சம்ன்னா ரொம்ப நெரோ ஊற தேவயில்ல கொ ஞ்ச நெரோ ஊருச்சு ஒரு அர மண் நேரோ ஊருச்சுனாவே அது நல்லா பல்ஜ் ஆயிரு ஸோ அத குடிச்சம்ன்னா கூட அந்த ஹீட் கொறையூ நல்லதுதா ஆமா அதுபோக இந்த பாதம், பிஸ் ஸுன்னா ரொம்ப குளிர்ச்சி பாதாம் பிஸ் எல்லா கெடச்சிச்சுன்னா கூட வாயின்ட் வந்து தண்ணிகுள்ள ஊற வச்ட்டு நைட் ஊற வச்சுட்டு காலையில குடிச்சோன் காலையில அத குடிச்சோ சாப் ட்டோ அப்டின்னா ரொம்ப நல்லது இந்த ஜிகர தண்டால அந்த மாரி அ ஜூஸ்லைலா குடுப்பாங்க ஒரு சில கடையில அந்த மாரி குடுக்கறத விட சும்மா பிளைன் வாட்டர்ல அத ஊற வச்சு குடிச்சம்ன்னா ரொம்ப கூலிங் எஃபெக்ட் ட்ருப்போ ஓடம்புக்கு அது மாரிலா ட்ரை பண்லா
ம் ம் ம் ம் ம்
ட்டர் மில்லன்னு அதெல்லா கெடச்சிச்சுனா சாப்பல்லா அந்த மாரி ஃப் இந்த ரைஸா அ ஆ
ப வந்து வாங்கி வெச் பிரிட்ஜ்ஜு தண்ணி நம்ம குடிக்கறத்துக்கு பான அன்னனு பிரிட்ஜ்ஜுல வச்சு குடிக்கறது வந்து சூடுன் தா சொன்டறாங்க
ஆமா அது அந்த கூலிங் வாட்டர் ரொம்ப குடி ச்சாலு அது எக்ஸ்ட்ரா ஹீட்ட கெலப்பியூட்ருன் தா சொல்லுவாங்க அதூ தெர்ல எந்த அளவுக்கு
ஆமா நாங்க அதா பண்ணிக்கறது இது வாங்கி வெச்கறது பானை ஒண்ணு வாங்கி வெச்சு டு ம் நம் வீட்ல பிரிஜ் இல்ல அதனால பால வாங்கிட்டு வந்து மோர் சிலுப்புறதுக்குல்ல கொஞ்சோ கூலிங்கா இருந்ததுன்னா மோர் சிலுப் முன்னன்னா ஆடை வருது ஆ கொஞ்சோ வெண்ணெய் எடுத்துக்கலா அதனால செரின்ட்டு பாத்து கடஞ்சி வச்சிட்டு வந்தே சேரி பானைல இருந்து இதுலருந்து குடிச்சிக்கலாம்ல்ல பச்சத்தண்ணி குடுக்கல ஏன்னா பாப்பாக்கு இப்பெல்லா வந்து பிரிட்ஜ் தண்ணி குடிச்சாலே நம்மளுக்கு வந்து எதாது சளி புடிக்கு இல்லைனா வந் அது நம்ம பாத்து பாத்து குடுக்கலா பானத் தண்ணியா இப்ப அது எப்ப வந்து சளியே பிடிச்சிச்சினாலு அதுல ஒண்ணு கெடுதல் இல்லைல்ல நல்லதுதான அதனால நா அப்டியே வுட்டுர்றது
ம் ம் ம் கரெக்ட் தா அது இல்லாம இந்த காரோ ஸ்பைசி ஃபுட்டு் கொஞ்சோ கொறச்சிட்டு லைட்டான காரோ சாப்பாட்டுக்கு பதிலா இந்த ஃப்ரூட்ஸு அதிகமா தயிரு, மோரு ஆ வாட்டர் மெலனு வெள்ரிக்கா அந்த மாரி சாப்ட்டாலு நல்லதுதா
ஆமா வாழப்பழமு நல்லா கொஞ்சோ எடுத்துக்கலா
ஆ கரெக்ட் கரெக்ட்
ம் இந்த வெயில்க்கு கொஞ்சோ கான்ஸ்டிபே ஷன்னால நெறையா பேத்துக்கு அந்த பிரச்சன வரு அதுக்கு வாழப்பழம்
ஆ
ஆமா இதுனாலயே ஒவ்வொருத்தரு ஆமா இந்த சீசனுக்குல்லா வந்து நல்லா மாம்பழோ பலாப்பழோல்லா சீசனு ஆனா நெறைய பேர் சூடு அப்டிங்கிறதுனால இதே வாங்கறதே தவிர்ப்பாங்க சாப்டவு வந்து ஒவ்வொருத்தரு விரும்புறது இல்ல
ம்
சூடு சூடு புடிச்சிக்கு அண்ணாசி பழம் இதெல்லாமே வந்து சூடு புடிச்சுக்கு எனக்கு வேண்டா அப்டிம்பாங்க ஆனா நாம வேணா சேரி இருக்குது நல்லது நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லி சாப்ட்டுக்கிறது அதெல்லா வந்து யோசிக்கிறது இல்ல
ம் ம் ம்
ஆனா ஒவ்வொருத்தரு ஆனா இப்டி பண்றாங்க ஆனா சீசன் ஃப்ரூட் தா நாங்க எடுத்துக் கணு எப்பவு கெடைக்கிறத வந்து அதிகமா சாப்ட கூடாதுங்க
ஆமா அந்தந்த சீசனுக்கு அந்தந்த ஃபுட்டு் வந்து அந்த கிளைமேட்டுக்கு ஒடம்புக்கு நல்லா ஹெல்தியாதா இருக்கு அது இந்த உதாரணத்துக்கு இந்த வெள்ரிக்காயல்லா இந்த சீசன்லதா காய்க்கு இந்த வெயில் சீசனுக்கு நம்ம ஒடம்புக்கு தே வாட்டர் கன்டன்ட் அதிகமா தேவப்பட்றது
ம்
சோ அதெல்லா இந்த டைம்ல எடுத்துக்கணு அது இல்லாம காலேல நேரத்துல ஒரு பதுனொரு மணிக்கி மேல வெளில போறதே அவாய்ட் பண்ணிக்கணு முடிஞ்ச அளவுக்கு பதினொரு மணில இருந்து ஒரு சாய்ந்தரோ மூணு மணி வரைக்கு ஆ வெளிலயே கொஞ்சோ போறத கம்மி பண்ணிக்கிட்டா நல்லதுதா
நா அது கரெக்ட் தா கரெக்ட் தா தேவைங்கிறப்ப வெளில போய்க்கணு ம் சும்மா வெளில போய் வெளையாட்றது இதெல்லா வந்து ரொம்பவே தவிர்த்துக்கணு ஏன்னா நெறையப் பேத்துக்கு இந்த டைம்ல சளி புடிச்சிர்சினாலு அது சீக்கிரோ அந்த சளி வந்து ஆர்வே ஆறாது சரியே ஆகாது ஆகாது ஆமா அதெல்லா நம்ம கொஞ்சோ பாத்
கிளாத்தசு வந்து பாலிஸ்டரு ந அந்த மாரி போடாம காட்டன் கில ட்ரெஸ்ஸா போட்டுக்குறதுதா நல்லது இந்த வெயிலுக்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அவங்க அவங்க நல்லதுக்கு கொஞ்சோ அவங்களே வந்து கொஞ்சோ அது அதுல கொஞ்சோ இது எடுத்து பண்ணா நல்லாருக்கு ஏனா ஒடம்பு சரி இல்லீன்னா இந்த காலத்துக் வந்து ஆ மாத்துர கூட போட கூடாதுங்றாங்க அதுலையே ஹீட் ஆகுது அப்டிங்குறாங்க மாத் ஆமா ஏனா வந்து ஓவர் சூடாச்சுன்னா வந்து நம்மளுக்குதா எல்லாமே ப்ரச்சன
உம் கரெக்ட்டு
அது எல்லாமே நம்ம பாத்து பாத்து நம்ம ஒடம்புக்கு நம்ம பண்ணிக்குறது நல்லது தான தெவ இந்த காலத்துல
ஆம்மா
உம் உம்
உம் முடிஞ்ச அளவுக்கு ம் என்னென்ன இந்த வெயில அத தவிர்க்க முடியுமோ அத தவிர்த்துட்டு ஃபுட்டு அதுக் தகுந்த மாரி எடுக்திட்டு ஆமா அதெல்லா பண்ணாங்க கொஞ் சோ சமாளிக்க சமாளிக்க முடியு இல்லைன்னா இந்த வெயி வெயிலுக்கு ஃபுல்லா அ கொப்பளம் போட்டு
ஆ ஆத்தா பாக்கு
ஆ
நெறைய பேத்துக்கு அந்த மாதிரி ப்ரச்சனையே இருக்கு அதெல்லா நாமதா பாத்து பண்ணிக்கலா தண்ணி அதுக்கேத்த மாரி குடிச்சிக்ட்டு
ஆஹ தண்ணி தா ஃபுல்லா எவ்வளவு தண்ணி குடிக்கிறமோ குடிச்சிட்டே இருக்கணு
ம் ஆமா நா முதல்லல்லா குடிக் காமதா பெரிய ப்ரச்சனையா இருந்தது சோ இப்ப கொஞ்ச ஹெல்த் கான்சியா இருக்கே அதனால கொஞ்சோ அதெல்லா தண்ணியல்லா பாத்து பாத்து குடிச்சுக்கறது
ம் ம் ம் நமக்கு இப்ப தண்ணி தாக எடுக்கிலினாலு அந்த டைமுக்கு இவ்ள நேரத்துக்கு ஒருக்கா ஒரு மண்நேரத்துக்கு ஒருக்கா ஒரு அரலிட்டரு அந்த மாரி குடிச்சிட்டே இருக்கனு ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்னு ஓகேங்க்கா
ம் சேர் டா ஆ ம் ஓகே டா ம் பாய் பாய் ம் பாய்